ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க
அ நான் சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் இருக்கேன்
ம் அ இனிமே தான் சாப்டணும்
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நீங்க அ அ நா சாப்ட்டே அ இப்ப என்னமோ கேட்கணுனு நெனைச்சேனே என்னமோ கேக்க நெனைச்ச அப்டியே மறந்துட்டே அ இப்போ நீங்க கொழந்தைங்களுக்கு வந்துட்டு அ இப்போ இந்த குளிக்க வெக்கறோல குளிக்க வைக்கிறதுக்கலா வந்துட்டு எப்டி சோப் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல அதுக்குனு ஏதாவது ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா
ஸ்டார்டிங் வந்து பேபி சோப்தா அவங்க குடுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல
அ
அ ஏனா அவங்கள குளிக்க வைக்கறத்துக்கு டைம் பண்ணனா ரொம்ப ஜில்லுனு ஆயிடுவாங்க அப்புற சளி கிளி புடிச்சு க்குனு சொல்லிட்டு சோப் மட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடுங்க அப்டின்னு சொன்னாங்க
அ
அப்பறமேட்டு தான் அ சோ சோசியல் மீடியால எல்லா பா த்து அ ஹெர்பல் சோப்பு ஹெர்பல் பவுடரு அதெல்லா பாத்து வாங்கி அப்டியே ட்ரை பண்ணிட்டிருக்கே
ஓகே சிஸ்டர் ஒகே சிஸ்டர் நானு அப்டிதா கொழந்தைங்களுக் வந்துட்டு பேபி சோப் தா யூஸ் பண்ணுவே அத தவித்துட்டு வந்து நாங்கல்லா இந்த குளியல் பொடின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்குவோ எல்லாமே போட்டு அ இந்த ஆவரம் பூ கிடைக்குல அந்த அத அப்டியே காய வச்சுட்டு எல்லாமே நிழல்ல காய வைப்போ ரோஸு அ அதுக்கப்புறோ வந்துட்டு பாதாம் பாதாம்லாம் அதுல போடுவோ அந்த பளபளப் குடுக்கறதுக்கு அதுக்கப்புறோ ஆரஞ்சு இருக்குல ஆரஞ்ச வந்துட்டு உரிச்சுட்டு இந்த தோல் இருக்குல அது வந்து சரியான ஸ்மெல்லா இருக்கு ம் நம்ம சோப்பே தேவையில்ல அத அப்டியே அப்டி நிழல்லயே காய வைக்கணு எல்லாத்தையு அத காய வச்சுட்டு இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் இருக் கு வெற்றி வேர் ஸ்மெல்லுக்கு அது எல்லாத்தையு காய வச் சு அரைச்சு நம்ம யூஸ் பண்ணோனு வச்சுக்கோங்களே நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளில வந்தா அப்டி மணக்கு அது இந்த ஆரஞ்ச் ஸ்மல் வந்து அப்டி ஒரு கமகமனு வெட்டி வேரோட சேந்நா அப்டி மணக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த மாதிரிதா சோப் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணே அப்புறோ இப்போ பெரியவ கொஞ்ச பெரியவளானதுக்கப்றோ சரி சின்னவளுக்கு மட்டு அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு பெரியவ இப்ப சோப்பு தா போடுவே நெறைய வந்து விளம்பரங்கள் பாக்க ஆரம்பிச் சுட்டாங்கல கொழந்தைங்க ஏம்மா அதெல்லா போடுறீங்க சோப்பு போடுறாங்கல்லாரு அவங்க ஃப்ரெண்டஸ் எல்லா இப்படித்தா போட்டு குளிக்கிறாங்களா நீங்க மட்டு இப்டி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு கேட்கவு நா அந்த மாதிரி சரி ஓகேன்னு சொல்ட்டு அவளுக்கு இப்ப பேபி சோப்‌ போடறே மேக்சிமம் பெரியவள் ஆகற வரைக்குமே பேபி சோப் போடுறது நல்லது சிஸ்டர் ஏனா அதுலதா வந்துட்டு எந்த கெமிக்கல்ஸூ இல்லாம இருக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற சோப் எல்லா வந்து பய மாயிருக்கு கொழந்தைங்களுக்கு இப்பல்லா வந்து அலர்ஜி பரு அந்த மாதிரி எல்லா வருதில்ல
ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு செ ஏத்த மாரி தா சோப்பு இருக்கு நம்ளுக்கு தெரியாது ஆனா அது
அதெல்லா நம்ம அது இல்ல இப்போ நம்ம கொழந்தையா இருக்கேல நம்ம பொறுத்த வரைக்கு என்ன சோப் வாங்கி போடுவாங்க ஜான்சன்ஸ் பேபி அதுதா நமக் தெரியு அப்புறோ இப்பதா நெறைய சோப் வந்துச்சு இன்னொன்னு இப்ப நம்ம யூஸ் பண்றது நமக் பி ஹச் லெவன்ல்லா சொல்றாங்க இதெல்லா நமக் முன்னாடி தெரியுமா சொல்லுங்க இப்ப எல்லத்துலேயு இந்த பி ஹச் லெவல் பார்த்து யூஸ் பண்றாங்க செவன் இருக்கு சிக்ஸ் சிருக்கு அந்த மாதிரி நெறையா பாத்து யூஸ் பண்றாங்க பாத்தீங்ளா இதெல்லா முன்னாடி நமக்கு யாராது சொன்னாங்களா இல்ல எதாவது தெரிஞ்சிச்சா இப்ப சோஷியல் மீடியால வந்துட்டு இணையதளந்தா எல்லா எங்க பாத்தாலு அத பார்த்துதா எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்ருக்கோ ஆமா நெறையா விஷயங்கள் மாறி இருக்குல மொகத்துக்கு நீங்க உங்களோட முகத்துக்கு பொழிவுக்கு எதாவது போடுவிங்ளா வீட்லயே இந்த ஹோம்மேடா எதாவது போடுவீங்களா
ஆ ஒரு கீர சோப்பு இருக்கு அது என்னன்னு மறந்துட்டே அது ஆர்டர் போடும் போது தா எனக்கே தெரியு அப் பொன்னாங்கண்ணி சம்திங் சொல்லுவாங்கல்ல அது போட் ட்டோ அப்டின்னா நம்மளோட ஃபேஸு பாடி எல்லாமே க்ளோவா இருக்கு சொல்வாங்க அதோட அது வந்து ஒரு சமூக வலைதளம்ல பாத்துதா ஒரு இதுல இன்னப் பண்ணி நேரடியா போய் நாட்டு மருந்து கடையில போய் பார்த்து நா வாங்னே ம் அது வந்து சோப்புட் நல்லாருக்கு ஆனா வாசோ அது அவ்ளோக்கு வராத்
அத உண்மையாவே வந்துட்டு எந்த சோப் வந்து எந்த ஸ்மெல் இல்லாம இருக்கோ அது நல்லாவே நம்ம முகத்துக்கு வந் செட் ஆயிரும் என் இப்ப இப்பெல்லா வந்துட்டு பேஸ் வாஷ் எல்லா நெறையா போடுறாங்கல்ல அந்த மொகத்துக்கு போட்றதுல வந்துட்டு நெறையா இப்ப வந்துட்டு ப்ராகுரன்ஸ் அதிகமா சேக்குறாங்க மனத் மன அந்த ஸ்மெல்லுக்காக நல்ல கமகமன் மணக்கு வாசனை பொருள்தா அதிகமா இருக்கு அது இல்லாம எது இருக்கோ அது வந்து நம்ம முகத்துக்கு நல்லாவே செட் ஆயிரு அப்பறோ அந்த பருல்லா வரவே வராது
ஆமா இந்த சென்டர் இருக்குறதுல்லா சென்ட்டு அந்த அதல்லா போட்டோம் அப்டின்னா சப்போஸ் சில பேருக்கு வந்து அதெல்லா ஏ ஏத்துக்காது பிம்பிள்ஸ் வரு அண்ட் அ என்ன ஆ ஆ
தேமல் வருது நெறையா கொழந்தைங்களுக்கு பாக்குறே சிஸ்டர் சோப் மாத்தி போடுவாங்களா என்னன்னு தெர்ல கருப்பா இருக்காங்க அழகா இருக்காங்க கருப் பா இருந்தாலு ஆனா அந்த தேமல் வந்து அசிங்கமா இருக்கு மொகத்துல நெறையா பேர் இப்ப அப்புடித்தா பாக்குறே தெரிய மாட்டேகிது எல்லா சோப்பையு வாங்கி குடுத்து போட்டு விட்ருவாங்க போல கொழந்தைங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் நம்ம பாத்து பாத்து பண்ணனு
நாலு பேர் சொல்றாங்கன் சொல்ட்டு ஆ இந்த சோப் ட்ரை பண்லா அந்த சோப் ட்ரை பண்ணலான்ட்டு வார வாரோ சோப் மாத்திட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு அலர்ஜி மாரி வந்துருது எப்புடியு ஒருட் டைம் ஒரு நாள் குளிக்க வெக்க போறது இல்ல ஒரு ரெண்டு டைம்மாவது குளிப்பாங்க அப்போ ரெ ரெகுலரா யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது மா மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா அலர்ஜி மாரி ஆயிடு
ஆமா நா என்ன பண்ணுவே எனக்கு செரி ஏ கொழந்தைங்களுக்கு செரி பாசிப் பயிறு இருக்குல்ல அத ஊற வச்சுருவே ஊற வச்சுட்டு அத மிக்சியில போட்டு அடிச் சிட்டு சாதோ வடிச்ச தண்ணி இருந்தா இப்பல்லா எங்க சாதம் வடிக்கிறோம் குக்கர்ல வச்சு விட்டுர்றோம் அ முன்னாடி எல்லா சாதம் வடிப்போம் ஏ பொண்ணுல்லா ரொம்ப சின்ன புள்ளையா இருக்கையில சாதம் வடிச்சே இப்பதா குக்கர்ல வச்சிட்ருக்கோ அப்ப சாதோ வடிக்கேல அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஒடம்பு ஃபுல்லாவே தேய்ச்சு விட்ருவே எனக்கு நா மொகத்துக்கு கழுத்துக்கும் மட்டு வெளியில தெரியிற பகுதி மட்டும் போட்டுப்பே போட்டா அப்டியே கா நல்லா விறுவிறுன்னு புடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்றமா குளிச்சுட்டு அப்டியே சோப் போட்டு நல்லா முகத்த கழுவிட்டம்னா நல்லா பளபளப்பு குடுக்கு பாசிப்பயறு வந்து சூப்பரா பளபளக்கு குடுக்கு என்னோட கணவரோட தங்கச்சி வந்து நா கல்யாணம் பண்ணி வரையில வீட்ல இருந்தாங்க அப்ப அவுங்களுக்கு கல்யாணோ ஆனதுக்கப்பறோ நா வந்ததுக்கப்பறோ தா கல்யாணோ வச்சாங்க அப்ப வ க்கேல வந்து நாங்க இந்த மாதிரி வந்து வெளில வந்துட்டு ஆ போயி ப்யூட்டி பார்லரோ இந்த மாரி எதுமே பண்ணல ஒரு பேஷியலோ எதுமே கெடையாது நா இது ஒண்ணுதா அவளுக்கு டெய்லி அரச்சரச் ச்சு போட்டு போட்டு அவ அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்தா கல்யாண தன்னக்கி அப்டி ஒரு பலபலப்பா எல்லாருமே கேட்டாங்க மேக்கப்மே மேக் கப்க்கு கூட ஆள் கூப்பல்ல நாங்களே பண்ணிக்கிட்டோ சிம்பிளா ஆனா அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு அதுதா அதா அந்த நீங்களுமே உங்களோட பெண் கொழந்த இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லது ம்
ம் ஆனா அது செய்யறதுக்கு தா கொஞ்சோ லேட் ஆகும் ஆ கொஞ்சோ வே வேல அதிகமா இருக்கு அது காய வைக்கணு அரைக்கணு அதுக்கான பொருள்லா இங்
நம்ம இன்னோன்னு வந்துட்டு நம்ம கொழந்தைங்க வந்துட்டு நம்ம ஒரு விஷ்யோ அவுங்களுக்கு பண்ணுங்கன் சொல்றோம்னா அத பண்ணவே மாட்டாங்க எ பொண்ணுக்குல்லா வந்து சரியான சூடான உடம்பு ஹீட்டு அதிக அதிகமா அந்த வெயிலுக்கு வந்து கொப் கொப்பழொ வரு ஆ அம்மா போட்டுறது இந்த மாரி நெறைய வரு அவளுக்கு மறுதாணி வைக்க சொன்னம்னா எ பொண்னு என்ன பண்ணுவா மறுதாணி வச்சு வுட்டோ அப்டினா அது வச்சுருக்கணுல்ல அது அறுவறுப்புப்படுவா கொஞ்ச நேரங் கூட வச்சுருக்க மாட்டா கழுவலாமா காஞ்சுருக்கு கழுவலாமா இப்டி கேட்டுட்டே இருப்பா
இப்பிடி கேக்குறாங்களே அது கூட ஓகே ஆனா சில பிள்ளைங்க வந்து பெனஞ்சு வுட்ருவாங்க கைய
எ பொண்ணு வந்து வச்சுக்கு எ பொண்ணு பெரியவ வந்து வேணா வேணான்னு சொல்லிட்ருந்து நா இந்த தடவ இப்ப பெருநாள் வந்துச்சு பெருநாளுக்கு வச்சு வுட்டே கைல வேணா வேணானு சொல்லிட்டே இருந்தா வச்சு வுட்டே சின்னவ வந்து வ ஜுனவ் சின்னவளுக்கு வந்து வைக்கிற ஐடியாவே இல்ல ஒன்னேஹால் வயஸ்தா ஆகுது அவ வந்து கை இப்டி நீட் டிகிட்டு எவ்ளோ அழகா வச்சுக்கிட்டு இப்டி மூடி அழகா வச்சுக்கிறா அழகா இந்த தடவ அவளுக்கு கைலேல்லா செவந்திருந்துச்சு அழகா கையி காலு எல்லா அழகா செவந்திருந்துச்சு அழகா வச்சுகிட்டா சின்னவ ஒன்னேஹாலு வயசு பொண்ணு அவ வச்சுக்கிறா பெரியவ வந்துட்டு கொஞ்சோ அந்த அருவறுப்பு படுவாங்கன் சொல்லுவாங்கல்ல ஒரு தண்ணி லேசா கூட அங்ன கெடந்தா அந்த எடத்துல போமாட்டா தூசி இருந்தா உக்கார மாட்டா அந்த மாரி ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க அந்த மேடம்
சேரி சேரி சேரி பரவால்ல போக போக பழகிப்பாங்க
தா வெளியிடங்கள் போகையில அந்த மாரி இருக்குறது நல்லதுதா ஆனா எ பொண்ணு வீட்டுக்குள்ளயே பண்ணையில எனக்கு செம டென்ஷன் ஆகு அ அ தூசி கெடக்குனா அம்மா அத கூட்ற வரைக்கு வெயிட் பண்ணுவா நம்ம வேற வேல பாத்துட்ருப்போ எ பொண்ணுக்கு எப்டினா அத வந்து நா ஒடனே கூட்டணு சிஸ்டர் கூட்டுமா ஏமா கூட்டாம இருக்க அப்டினு ஒடனே நம்ம கூட்னா தா அங்க உக்காருவாங்க நெறைய பண்ணுவாங்க ஐயயோ நாய் கரெக் டா சொல்றீங்க ஏ மாமியார் கூட நா இன்னு சொல்லிட்டே இருப்பே ஏதாவது அவ சொல்லேல ஆத்தாடி எனக்கு மாமியா கூட இப்டி அமையலடி நல்லாருக்கு டி நீ நானு தாண்டி மாமியா மாரி சண்ட போட்டுக்குறோம்னு இன்னமு சொல்லிட்டே இருக்கே அவட்ட அப்புடிதா சண்ட போடுவோ வேற நீங்க இந்த மொகத்துக்குல்லா வந்துட்டு இந்த தக்காளிலா தேய்ங்க அதல்லா நல்லாருக்கு நாம கொழந்தைங்க ரெண்டு கொழந்தைங்க ஆ சி அவ்ளதா நமக்கு என்ன ஆன்ட்டி ஆயிட்டோம் அப்டின் சொல்லிட் நம்ம எதுவு பண்றது இல்வ நம்ம தா பண்றதில்ல நெறைய பேரு பாக்குறோல்ல நம்ம இணையதளத்துல பாக்குறோ சமூக வலைதளதூங்கள எப்பற எத்தன பேரு பாக்குறோ எப்புடி இருக்காங்க நம்மதா ஒன்னுமே பண்றதில்ல
ஆ ஆ ஆ நம்ம ஏஜ்ல தா இருப்பாங்க ஆனா ஸ்லிம்மா
ஆமா அதுதா நம்மதா எதுவுமே பண்ண மாட்டறோம் வீட்ல இருக்கற சாதாரண விஷயங்கள் பண்ணாலே போதும் சிஸ்டர்
ஆமா ஆமா ஆனா டைம் இருக்க மாட்டுக்குதே இவுங்கள பாத்துக்கறதுக்கே டைம் சரியா போறதுனால அத வந்து நம்ம ஃபேஸ்ல போட்டுட்டோம்னா இவுங்க அப்பதா எங்கேயாது வெளில கூட்டு போங்கம்பாங்க அது ஒடனே கழுவுற மாரி இருக்கு வேஸ்ட் ஆயிடுது
இன்னொன்னு குளிக்கிறதுக்கு டைம் எடுத்தாதா முன்னாடி நம்ம அத தேய்கலா அப்றோ சேந்து அப்டியே குளிக்கலாம்னு வெச்சிக்கோங்களே நம்மதா சாங்கி சாந்துர நேர டவக் க்குனு டீ போட்டு குடுத்துட்டு பிள்ளைங்கள குளிக்க வெஷ்டு லபகுன்னு நால்லா ஊத்திட்டு வந்துருவே நல்லா கூட தேசச்சி குளிக்க முடியாது
ஆமா மின் மின்னெல்லா வந்து பதினஞ்சு நிமிஷோ அப்டி குளிக் க்கிறோனா இப்ப ஒரு அஞ்சு நிமிஷோ தா போயிட்டு ஒடனே வந்துரனு
இவிங்கள பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குல்ல சிஸ் டர் இப்போ கொழந்தைங்க இருக்கற வீட்ல அவுங்கள பாத்துட்டே இருக்கணும்
ம் ஏதாது எடுத்து வாயில போட்டுக்குவாங்க இல்லன்னா ஏதாது புடுங்கி உட்டுருவாங்க வயர
அது என் பொண்ணுல்லா பெரிய பொண்ணு ஒன்னுமே வாயில வெக்க மாட்டா சின்ன பிள்ளையா இருக்கையில சின்ன பொண்ணு இருக்காலே ஒரு பொருள் விடமாட் டா அது என்னன் என்னவா இருந்தாலு செரி அது ஒரு பூச்சி போனா கூட புடிச்சி வாயில போட்டுரு பா அப் அப்டி பாத்துக்கணு அது பூச்சின் ஓடுதுன்னு தெரியு அத போய் புடிப்பா அதனால வந்து பயந்து பயந்து அவ்ள பாத்துக்கணும் குளவின்லாம் தெரியாம போய் தொடும் அத கொத்துச்சுன்னா என்ன பண்றது நா அதனால வந்து அவ பின்னாடியே திரிவே
கையெல்லா ரெண்டு நாளு வீங்கிடு அது
ஆமா அவளுக்கு தெரியாது சின்னவளுக்கு அது பெ சின்னவளுக்கு தெரியமாட்டேது பெரியவ அதெல்லா தெரிஞ்சிக்கிட்ட அந்த வயசுலயே எதையுமே தொட மாட்டா இந்த சொல்றல்ல அந் அந்த மாரி ரொம்ப சுத்தமா இருப்பா அதனால எதையுமே தொடமாட்டா இவ எதுவா இருந்தாலும் போயி எல்லாத்தையு ஆர
அப்டியே கை வெச்சட்றது எண்ணெ இருந்த எண்ணெய ஊத்தறது தண்ணி இருந்தா தண்ணியு
கரெக்ட் ஆ சும்மா சும்மா எங்கன த எங்கனல்லா தண்ணி இருக்கோ எடுத்தெடுத்து அங்கங்கே ஊத்திட்டு வலிக்கிவுட்டு அதுவே உழுவு விழுந்துட்டு அழுகு அப்புறோ ஓடி போய் தூக்கணு இப்டித்தா பண்ணு என்ன பண்றது அப்றோ கொழந்தைய வளத்தா அப்புடித்தா ஓகே சிஸ்டர் ஓகே ஆ செரி பாருங்க அப்றோ பேசலா தேங்க் யூ சிஸ்டர் ம் பாய்
ம்